ஹலோ ஹலோ
ஹலோ கேக்குதா
ஹலோ கேக் ஆ கேக்குது
ம் வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது என்னாச்சு
இல்ல இப்ப கேக்குதா கிளியரா கேக்குதா
ம் ஓக்கே ஓக்கே பரவால்ல ஆனா கொஞ்சோ லோவா கேக்குது வாய்ஸ் அத்தா
அப்டியா இப்பத்தி இப்பத்தியே எங்க இருக்க வீட்லதா இருக்கே இன்னிக்கி வந்து நெறைய வேல இருந்துச்சு வீட்ல அதெல்லா செஞ்சு முடிக்றதுக்கே ஒரு வழி ஆயிறிச்சு இன்னக்கி ரொம்ப வேல இருன்ச்சா அப்டியா என்ன அது அத்தா அம்மா வந்து தொவைக்க சொல்லிட்டு போனாங்க இன்னிக்கு அப்றோ வீடு கூட்டி பெ கூட்டி அந்த வேலதா நார்மலா செய்ற வேலயு அப்றோ தொவைக் கிற வேலையு கொஞ்சோ எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு அதனால அது அதெல்லா செஞ்சு முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிறிச்சு எனக் கு வேற வேலைய செஞ்சு முடிக்கலன்னா எனக்கு சாப்பிட தோனாது செஞ்சு முடிச்சுட்டு தா சாப்புடுவே இன்னும் சாப்புல்ல சாப்புன்னும்
உம் பரவால்லயே ம் நா சாப்டாச்சு என்ன புது பாலி சியா இருக்கே வேலை செஞ்சாதா சாப்டுவேன்ட்டு
அது நா எனக்கு மட்டும் அது என்னன்னு தெர்ல நா எனக்கு இருக்கிற எடோ சுத் தமா இருக்கணு அப்டி இருந்தாதா எனக்கு அங்க இருக்கவே புடிக்கும் அதனால அது செஞ்சு முடிச்சுட்டு தா நா சாப்புடுவே அது வேலை செய்யலாட்டி எனக்கு சாப்புட கூட தோணாது அத்தா செஞ்சு முடிக்கட்டி கொஞ்சோ டைம் ஆயிறிச்சு இன்னைக்கு காலைல சாப்டே அதுக்கப்றோ கொஞ்சோ டைம் ஆயிறிச்சி ஏன்கிட் சாப்பிட்ணு இப்போ எல்லாரும் எங்க வீட்ல இருக்காங்களா அம்மா அப்பால்லா
ம் வீட்ல தா இருக்காங்க
எங்கயு வெளிய எல்லா போலயா
ம் நாங்க இன்னம் போல
ஏன் எங்கயு போல
ஆ சும்மாதா வீட்ல வேலை இருந்துச்சு எங்க அப்பாக்குல்லா ஆஃபீஸ் இருக்குல்ல அதனால எங்கயு போல ஜஸ்ட் கிட்ட எங்கயாச்சும் ஒன் டேட் மாதிரி போயிட்டு வந்துடுவோ நாங்க பீச்சு ஏதாச்சு சாப்ட போறது அந்த மாதிரி போயிட்டு வந்துடுவோ
ஓ அப்டியா நா வந்து நேத்து தா ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சோ நல்லா வெளிய போயிருந்தே ரொம்ப நாளா வீட்லயே இருக்கமே அப்டின்னு சொல்லிக்கிட்டே நேத்து கொஞ்சோ நேத்தும் முந்தா நேத்தும் கொஞ்சோ போயிருந்தே வெளிய அடியே கொஞ்சோ போய்டே அப்டி சும்மா அப்டியே ஈவினிங் அதும் மத்யான டைம்ல போக முடியாது தானே ஏன்னா ரொம்ப வெயிலா இருக்கு வெளியவே போக முடியாது அதனால ஒரு ஈவினிங் டைம் போல அந்த மாறி போய்டு நல்லா கொஞ்சோ நல்லா வண்டியில போய் சுத்திட்டு ஏதாச்சு சாப்டுட்டு அப்டியே வந்தோ ஆனா நேத்து நா வீட்லயே இல்ல அதனால தா இன்னைக்கி எங்க அம்மா நீ வீ்ட்லயே இருஅப்டி சொல்லிட்டு தொவைக்க சொல்லிட்டு பேயிட்டாங்க
ம் செரி செரி எங்க போயிருந்த ஃப்ரெண்ட்ஸோட
அது வந்து நேத்து இங்க கொஞ் ஒரு இடோ இருக்கு அங்க சாயா அதெல்லா சூப் பறா இருக்கு பேக்ரி மாறி தா ஆனா அது பக்கத்துல ரொம்ப தண்ணில்லா இருக்கு லேக் விவோட சூப்பரா இருக்குமா அங்க போனோ போனுனு ரொம்ப நாளாவே ஆசையா இருந்துச்சு அப்போ செரி போலா அப்டின்னு சொல்லிட்டு அங்க போயி ஆனா என்ன கொஞ்சோ கூட்டோ அதிகமா இருந்துச்சு கொஞ்ச கூட்டோ அதிகமாக இருந்ததுனால நேத்து வாங்கி சாப்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றதுக் கொஞ்ச நைட்டு் கொஞ்ச டைம் ஆயிறுச்சு வீட்டுக்கு வந்து அம்மா கத்து கத்துன்னு கத் த்துறாங்க எதுக்கு இவ்ளோ நைட் ஆச்சு அப்டி இப்டின்னு சொல்லி அப்போற அதெல்லா சொல்லி அம்மாவ சமாதம் அதா லேட்டா வந்தா
ட்டியில கேர்ள்ஸ் வந்து வெளியே லேட்டா இருந்தது கொஞ்சோ வந்து பதட்டமா இருக்கு பெத்தவுங்களுக்கு
ஆமா ஆமா எங்க அம்மா அதான் நம்ம கொஞ்ச லேட்டா வந்த அதுவு என்ன ஆயிறுச்சு கரெக்டா நேத்துன்னு பாத் தே போன் சுட்ச் ஆஃப் ஆயிருச்சி போன்ல சார்ஜ் இல்ல எங்க அம்மா‌ வேற‌ கால் பண்ணி பாத்துருக்காங்க ஸ்சுவிட்ச் ஆப்புனு வந்துருக்கு ரொம்ப பயந்துட்டாங்க ஏன்னா என்கிட்ட மட்டுந்தா ஃபோன் இருந்துச்சு ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் இல்ல அப்போ கால் பண்ணி பாத்து கனெக்ட் பண்ண முடியதுனால ரொம்ப பயந்துட்டாங்க அதனால வந்தது ரொம்ப திட்டி விட்டாங்க ஏன்னா கொஞ்சோ லேட்டாயிருச்சு ஒரு நைன் தேட்டி பக்கோ ஆயிடுச்சு ஆ ரொம்ப திட்டிட்டாங்க அவ வீட்லயு அத விட திட்டு ஏ ஆமா என் எங்க வீட்ல கூட அவ்ளோக்கா திட்ல ஆனா அவ ஃப்ரெண்டு வீட்ல செரியான திட்டு எங்கயு விட மாட்டேன்ற மாரிலா சொல்லிட்டாங்க ஆமா அது ம் அவ்ங் அவளு எனக்கு கால் பண்ணிருக்காங்க பாத்தா என்னாச்சி சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு அவுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணப்ப நா சொன்னகொஞ்ச கூட்டமா இருக்கு கொஞ்ச வர்றதுக்கு லேட் டாகு அப்டி சொன்ன அதுக்கப்பறோ திருப்பி கால் பண்ணும்போது ஃபோன் சார்ஜ்ல்லாம ஸ்விச் ஆஃப் ஆயிருச்சு என்ன பண்றது அதுனால கொஞ்ச லேட் ஆயிடுச்
ம் ஆமா எங்கயாச்சு வெளிய போனுனாலே வந்து போன் ஃபுல் சார்ஜ் பண்ணி வச்சுக்கோ இனிமே ஏன்னா கான்டக்ட் இருந்தா தா இல்லாட்டி ரொம்ப பயந்துடுவாங்க வீட்லலா
ஆமா இனி அப்டி தா பண்ணொணு நா எப்போ அப்டி பண்ணுவே நேத்து மிஸ் ஆயிடுச்சு இனி வந் து கொஞ்சொ கேர்ஃபுலா இருக்கணு ஏனா ரொம்ப பயப்புறாங்க வீட்ல எங்ளே வெளிய நைட்டு விட் ட்டதே பெருசு அப்டிலா சொல்றாங்க
ஆமா ஆமா கரெக்ட் தா இப்போல்லா வந்து ரொம்ப இந்த மாரி கேஸ்ல்லா இருக்கு பொம்ள பிள்ளைங்க காணாம போயிட்டு அப்டி அப்டின்ட்டு அதா கொஞ்ச கேர்ஃபுல்லா இருந்துக்கோ லேட் நைட்லா வெளிய போவாத
ஆ நா போமாட்டே எப்பமே இது வந்து நேத்து கொஞ்சொ அது நா சீக்கிரமா வந்தலா சொல்லிதா போனோ பத்து போன எடத்துல ரொம்ப கூட்டமா இருந்ததுனால காசு வேற அவுங்க முன்னாடி வாங்கிட்டாங்க அப்போ திருப்பி காசு அவங்க முன்னாடி வாங்குனதுனால நம்ம வெயிட் பண்ணி தான ஆகணு அவுங்க குடுக்குற வரைக்கு வெயிட் பண்ணி தா ஆகணு கூட்டோ வேற இருஞ்சு அவுங்க ரொம்ப மெதுவா பண்ணிட்ருந்தாங்ளா அதுனால தா கொஞ்சோ டைம் ஆயிடுச் இந்த மாரி இது மாரி நடக்கூடாது இனி
ம் ஆமா ஆமா அப்றோ வெளிய போறதுக்கே விட மாட்டாங்க ம் விடுவாங்க டாங்க ஆனா மார்னிங் தா போணு ஈவ்னிங்லா ஒரு ஆறு மணிக்கு மேல ஆனாலே பயப்படுவாங்க
அப்டியா இங்க வந்து நா ரொம்ப தூரலா பொமாட்ட ரொம்ப பக்கத்துலதா நாங்க போவோமா அதுனால விட்ருவாங்க
ம் சரி சரி பக்கத்துல போனா பிரச்சன இல்ல
விட மாட்டாங்க எப்வுமே கேட்ட விட மாட்டாங்க அதனால ஒ தெரியு ஒரு ஒரு நாள் விட்டு ரெண் நாள் விட் ட்டு ஒரு ஒரு வார விட்டு அது மாரி பாத்து எப்ப கேட்டா விடுவாங்க அப்பில்லா யோசிச்ட்டுதா கேப்ப
மாமா அவுங்க மூடு எப்போ செரியா இருக்கு எப்போ கோவத்துல இருக்காங்க அதலா பாத்துட் தா கேட்கணு இல்லன்னா போறதுக்கே விட மாட்டாங்க
ஆமா அதுனால அவுங்கள சே அவங்கள சம்மதிக்க வக்றதுக்கே ரொம்ப பாடாருக்கு இதுல வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போலான் சொல்லி எல்லாரு பேஸ்னா அதுல நா வரல நா வரலனு ஒவ்வொரு தங்ளா வேற சொல்லுவாங்க அவுங்கள எல்லா சமாதானப்படுத்தி வாங்க சொல்லி கூப்ட்டு அம்மாட்ட வந்து கேட் டா போகாதன் என்ன சொல்லிடுவாங்க
ம்மா எனக்கு சம்டைம்ஸ் அப்டிதா ஆகு எல்லா பிளான் பினிஷ் ஆயிடு லாஸ்ட்டா ஒருத்தவங்களா சொல்லுவாங்க நா வரலடி வீட்ல விட்டல
ஆமா ஒவ்வொருத்தங்களால சொல்வாங்க அது ரொம்ப அப்டி கோவோ வரு எல்லாரையு எப்புல்லாமோ சொல்லி சேரி சொல்ல வச்சிருப்போ அப்பற பாத்தா இல்லன்னுவாங்க
சன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வரோ அப்போ இவங்க வேற வேணான் சொல்லிடுவாங்க வர்லன்னு
ஆமா அது ரொம்ப கோவ வரு அதுக்கப்றோ அவுங்ககிட்ட பேசவே உங்கிட்ட நா பேசவே மாட்டே அப்புல்லா கூட சொல்லிருக் எ ஆனா என்ன பண்ணறது பேசிடுவே அப்டியே
ம் ஆமா ஃரெண்ட்ஸ்செல்லா அப்டிதா இருக்கு
ஆமா அதுவு ரெண்டு பேர் மூணு பேர்னா செரிங்களா நறைய பேரு அப்டியா எங்க போலான்ட்ருக்கீங்க
இன்மேதாச்சு கேஃபே மாதிரி போலான் இருக்கே ஜஸ்ட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட் டு கெதர் மாதிரி பண்ணிட்டு வரலான்ட்டு
ஆமா அதெல்லா தேவதா அப்டி வீட்லயே இருக்கற்துக்கு இந்த மாரி கொஞ்சோ எல்லார் இருக்கூடயு இப்டி வெளிய போய்ட்டு வர்றது அதெல்லா ரொம்ப காமா ரொம்ப அமைதியா கொஞ்ச நிம்மதியா இருக்கு இப்டி வீட்லியே இருந்தா கொஞ்ச ஃபோர் அடிக்கு என்னாலமோ தோணு இப்டி யொசி ருப்போம் ஃபோன்னு தா ஆமா எப்டி ஃபோனயே பாத் பாரத்தட்டுருந்த என்ன நெட்டு தா முடிஞ்சி போகு
ம் ஆமா எங்க வீட்ல ஒய்ஃபை இருகதால கொஞ்சோ தெரில எதுமே ம் ஒய்ஃபை இல்லனா அவ்ளோதா நாங்கல்லா
ஆமா ஒய்ஃபை இருகுறதுனால எவ்ளோ நேரம் நம்ம பாக்குறோன் கூட நமக் தெரியாது நம்ம பாட்டுக் பாத்துக்கிட்டே இருப் போம் இதோ நம்ம கிட்ட நெட்ட இருந்துச்சுா பிஃப்டி பிர்சன்டேஜ் முடிஞ்சிடுச்சு சொல்லும் போது நம்ம வந்து கொஞ்சோ உஷாரா அய்யோ முஞ்சிருச்சின் சொல்லி எடுத்து வச்சுருவோ மோ ஒய்ஃபை இருந்துச் ஆ லிமிட்டே இல்லியே நம்மபட்டு டைம்மே தெரிய பாத்துட்டுருப்போ
ஆமா ஆமா கரெக்ட்டு தா இந்த மார்தா நறைய நடந்திருக்கு எனக்கு முன்னாடில்லா ஜஸ்த் நெ ட்டு தாருக்குமா அப்டே பாத்துட்டு ஃபிஃப்டிபர்சன்ட் ஆயிர்ச்சா ஜயியோ எடுத்து வெக்ணுமே அப்டின்னு
ஆம்மா இங்கெ எங்வீட்ல அப்டிதா ஒய்ஃபை இல்ல எங்க அம்மா ஒய்ஃபை மாட்டுறேன் சொல்லிட்ருக்காங்க தெரில ஏன வீட்ல நா மட்டுந்தானே இருப்பே எல்லாருமே வெளி பொய்ருவாங்க வேலைக் பொயிருவாங்க அதுனால நா மட்டுந்தா இருப்பேங்கற்துனால எங்க அம்மா வந்து கொஞ்சொ இது பண்ணிட்டுருக்காங்க இனிபே எனக் எப்டியோ தேவதா எனக் இனி இப்போ இனி எனக் எப்டி தேவ எப்டியு டி வி வாங்குவாங்க அப்போ அது கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்லா தேவ நம்ம டிவி பார்கற்து கூட ஓ க்கேன் சொல்லிட்லா என்னா இந்த ஃப் ஃபோன்லே இப்டி இருக்கற்துக்கே நெட்டு டி வில் கனெக் பண்ணி பாக்கற்துக்கூட ஓக்கே அப்டின்னு
ம் ஆம்மா ஆம்மா டிவில பாத்தா அவ்ளோ பிரச் சன இல்ல பட் ஃபோன் பாத்தாதா கொஞ்சொ கிட்டெ வெச்சு பாக்குறோல்ல அது ஒடம்புக்கு சரியில்ல கண்ணுக்கு இத ஆகு அப்டின்லா சொல்லுவாங்க டி பாக்கறது பெஸ்ட்டுதா அதுக்கு
ஆம்மா அதுனால் தா டி வி வேணா நீ பாத்துக்கோ அப்டி சொல்லிட்டு வைஃபை வந்து டி வி வாங்குபோது அத பண்ணித்தரே அப்பில்லா சொன்னாங்க ஏன்னா ஃபோன் எ நா எப்டியு அவ்ளோக்க பாக்கமாட்டே இ இந்தாலு அவங்குளுக் ஒரு பயம் அது எல்லாத்துக்கு இருக்கற்து தான
ம் ஆம்மா ஆம்மா ஆன்னா என்னல்லா கண்டுக்வே மாட்டாங் எவ்ளநேரொவென்னாலு ஃபோன் பாத்துட்ருப்பே எப்யாச்சு ரொம்ப ஓவரா ஆயிடுச்சு ரூமுக் ல்லேந்து வெள்ளே வர்ல அப்டின்னா கோவந்துடும் என்ன அவ்வளோ நேரமா ஃபோன் பாக்குறது அப்டின்ட்டு திட்டிட்ருப்பாங்க
ஆம் இப்பெல்லா ஒரே வீட்டுக்குள்ளியே இருந்துட்டே கால் பண்ணுவாங்க எங்க அம்மால்லா அப்டித்தா நா ரூம்லே இருந்தேன்னா எனக் கால் பண்ணுவாங்க இங்கே இருப்பாங்க வந்து உனக் கதவு தெரந்தா ரூம் வந்துரூ அனா வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கால் பண்ணி என்ச் வெளியேவா அப்டி சொல்வாங்கெ
ம் ஆம்மா ஆம்மா எனக் கூட நடந்துருக்கு இந்த மாதிரில்லா
மாறுது நறையாட்ட அப்புடியே மாறுது எல்லாமே
உம் ஆம்மா இன்னு போக போக என்னென்னு ஆக போதோ தெரில
இ ஆம்மா எல்லார் கைலியு ஃபோன் வந்துருச்சு இனி என்ன எல்லா ஃபோனுதா சின்னக் கொழந்தைங்க கைல போடி இப்பெல்லா அந்த ஃபோனு தான இருக்கே
உம் ஆம்மா ஆம்மா செரி நா எனக் கொஞ்சொ வேல இருக்கு செரியா நா அத முட்ச்சுட்டு டின்னர் செய்ணு போய் செஞ்சுட்டு கூப்புட்டுற
ஆ சேரி ஓக்கே பரவால்ல ஆ வக்கிறேன் ஆ பாய்
ம் பாய் பாய்